உம் கே கேக்குது
செம்மா வெக்கையா இருக்குங்க அம்மாடி
வெக்கயா இருக்குறீங்கனா அப்புறொ அவ்ளோ குளுர் எடுக்குதா அப்போ
நானு குளுரடிக்குதுன்னு ஃபேன் ஆஃப்
ஓ ஃபேன ஆஃப் பண்ணா வெக்கயா இருக்குதாமா
ஆமா சுத்தமா வெக்கையா இருக்கு நேத்தெல்லா நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு
உம்
இன்னைக்கு இப்டி இருக்கு ஏப்ரல் மாச வேல பாத்த மாதிரி இருக்கு கு
ஏப்ரல்ல கொஞ்ச அதிகம் மேவ கம்பேர் பண்றப்போ ஏப்ரல்ல அதிகந்தா
கொஞ்சமா நெறயவே எம்மாடி நா எனக்கெல்லா அழுகையிலா வந்துருச்சு
கு
சுத்தமா அவ்ளோ வெயிலு டெய்லி நைட்ல எத்தன வாட்டி குளிப்போ அந்த வெயில எல்லா
குளிச்சிட்டு வந்தாலுமே திரும்ப ஒரு டைம் வேக்கும்
பத்து நிமிஷந்தா தாக்கு புடிக்கு அதுக்கப்புற மறுப படி நாலா அழலா செஞ்சன் என்னால முடியலையே அப்படின்னு எங்க வாப்ப கேக்கு அப்பே ஏ சி வேனா போமானு எனக்குதா ஏ சி ஒத்துக்காதே அப்புற எப்புடி வக்கிறது
அதுக்கு கூலர் கூலர் போட்டுக்கலாமே கூலர் நல்லா இருக்குமே உங்களுக்கு
எனக்கு இது வந்து ஒத்துக்க மாட்டக்கு ஃபேனுக்கு நேறே படுக்க முடியாது சொன்ன இல்ல இந்த மூக்குல சைனஸ் பிரச்சனை அதுக்கப்புறம் சத அதனால எனக்கு கது ஒத்துக்க மாட்டேக்கு
ம் ம்
இன்னிக்கூ மாம்பழோ ஆசப்பட்டு சாப்ட்டாச்சி சாப்ட்டோனே ஒரு மாரி பண்ண ஆரம்பிச்ரிச்சி
மாம்ழத்துக்ல்லா ஒன்னு தொந்ரவு பண்ணாது எனக்கு தெரிஞ்ஜி ஆ மாம்ழோ வந்து சூடுதா உங்ளுக்கு குளிர்ச்சி உள்ள பொருளுக்கு தா உங்ளுக்கு தொந்தரவு பண்ணு ஸைனஸ்க்ல்லா
இம் அப் எங்க மதனி சொல்லிச்சி அது சாப் ட்டா சளி புடிச்சிக்கு அதுக்கப்ரோ தொந்தரவு பண்ணு அப்டி
இல்லியே மாம்ழத்துக்லா இதுவரைக்கு கேள்விப்படாத ஒன்னால இருக்கு நீங்க சொல்றது
அப்ப என்னவோ தெரியல எனக்கு என்ன சாப்டனு என்ன சாப்ட கூடாதுங்றது எனக்கு அவ்ளவோ தெரியாது
ஆனா எல்லாமே நம்ம சாப்ட்லா எதுவுமே நம்ம நம்ம எதுலா ஒதுக்றோமோ அதலா நல்ல பொருளா இருக்கு
அது சரி ம ஆஹ ஆமா ஆமா இப்ப எனக்ல்லா மாம்பழத்த தவிர வேற எந்த பழமுமே புடிக்காது
ம் ம் ம்
மாம்பழனா அதிகமா விரும்பி சாப்டுவே
ம்
மத்தபடி
சப்போட்டா சாப்டுங்க சப்போட்டா நல்லது கொய்யா கா நல்லது
அதுதா சொருவே சொல்லவரே கொய்யா பழத்த வந்து ந்து கட் பண்ணி அதுல உப்பு மொளகாபடி தடவி சாப்ட்டா எனக்கு ரொம்ப புடிக்கு
ம் அது டேஸ்ட் தா இருந்தாலு செவப்பு கொய்யா சாப்டிங்னா இன்னோ கொஞ்ஜோ சத்து கெடைக்கு உங்ளுக்கு
இங்க அதுதா வாங்குவாங்க செவப்பு கொய்யா நல்லா ஒடம்புக்கு நல்லது சுகர்க்கு நல்லது அப்டின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க எங்க அம்மா வாங்கி தரு நா என்ன சுகர் பேஸன்டா நீனே சாப்டு
இல்ல யாரு வேன சாப்புலா எல்லாதுகுமே நல்லதாம்
சாப்டதா வயறு நானு அது வந்து எனக்கு வந்து அந்த அந்த கொய்யாப்பழத்த தா அஹ் அப்டியே கட் பண்ணணு அதுல உப்பு மொளகா பொடிய வச்சி
ஸ்கூல் டைம்ல சாப்ட்ட மாரி சாப்ட
அதேதா அதேதா வேற லெவலா இருக்கு இந்த அடமாங்காலா சாப்டணுனு ஆசையா இருக்கு ஆனா எங்க கெடைக்குனு தெரியல
அது உங்களுக்கு ந்த இது கெடைக்குமா இந்த உங்க ஊர்ல இந்த கம்மங்கூழ்ல வப்பாங்க கடையிலா இருக்க உங்க ஊர்ல
இருக்கு நெனைக்
அவுங்குள் அவங்கள்ட எப்பயுமே போட்டு வெச்சுருப் கம்மங்கூழு அந்த உளுத்தங்கஞ்சி அவுங்க விக்கிறவங்க எல்லாமே இதெல்லா போட்டு வச்சிருப்பாங்களே போட்டு வச்சிருப்பாங்களே அவுங்களா
அப்டியா நம்ம முன்ன பின்ன போய் குடிச்சா தான தெரியு
உம் வீட்ல எல்லா செய்ய மாடிங்கலா நீங்க சம்மர் டைம்மு
ஆஹா இல் இல்ல
ம்
அதெல்லா செய்ய மாட்டாங்க
நல்லது இதுக்குமே சாப்ட மாட்டிங்றிங்க அப்ப
வீட்டுல என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குல்லா கூலா ஏதாது தாகமா இருந்துச்சுன்னா டக்குன்னு அஹ் டாட் ட்டில போவாங்க ஆடரு பண்ணுவாங்க ஐஸ்கிரீம் வந்தோன்ன சாப்பிடுவாங்க நானு சொல்லுவே எனக் கோ ஆசயா இருக்கே அப்படியே எ அக்கா தரும் வேண்டவே வேண்டா ஆசையா சாப்புடுவோ அதுக்கப்புற அனுபவிக்கணுனு டபுள் மடங்கா அப்டினு சொல்லிட்டு வாய கட்டுப்படுத்திருவே
கம்மங்கூழ்லா சாப்ட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரூட்ஸ் எடுக் நல்லதுதா
எங்க அண்ணே இந்த அந்த கடலலெல்லா போய்ட்டு உளுந்தங்களில்லா வாங்கிட்டு வரு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தாண்டி காலையில போவோ போய் ட்டு இந்த உளுந்தங்களி வாங்கிட்டு வரு நல்லாருக்கு இதே வீட்ல பண்ணானா சாப்ட மாட்டே கடைலருந்து வாங்கிட்டு வரதுனால அது கொஞ்ச டேஸ்ட்டா இருக்கு சாப்ட்ருவ இன்ன
சி வீட்ல செய்றது பாத்து பாத்து செய்வோ அதனால வெளிய கன்னா பின்னான் செய்வாங்க ஆனா டேஸ்ட்டா இருக்கு
லே என்ன பாத்து பாத்து செய்வன்னா ப்ரௌனி செய்வே பிஸ்கெட் செய்வே சாப்புடுவே மந்தி போடுவே பிரியாணி போடுவே எல்லாம் போட்டு சமைப்பே
ம தேனீல தேனீ காரவ்னா பெரிய கொளத்துக்காரவ்ங்க இருக்காங்க அவுங்க பேசுற மாரியே இருக்கு நீங்க பேசுறது
அப்டியா ஸ்லாங் அப்டி இருக்கா என்னோட பாஷ
அவுங்க பேரு மல்லிகானு அவுங்க பேரு ஓ நீங்க பேசுறது அப்டியே ஆவ் அவ்ங் ஊர் சைட்லா பேர் டிஃப்ரெண்டா இருக்கு மல்லிகா அப்பறொ ரோஜா அப்பறொ லந்த்தனா த மாரி டிஃப் ரண்ட்டா இருக்கு அவுங்க பேர் எல்லாமே
எங்க ஊர்லயு இருக்குதா மல்லிகா எத்தனையோ மல்லிகா இருக்காங்க எத்தனையோ ரோஜா இருக்காங்க ஏ ஃப்ரெண்டு கூட ஒருத்தி இருக்கா ரோஜா
ம் அவ அப்றொ முத்துனு இருப்பாங்க அப்றொ நறையா பேர் இர்ப்பாங்க அவுங்க அந்த ஸ் ஸ்லாங்கு நீங்க
உங்க சைட்லல்லா வீட்டுக்கு பேரு கெடையாதுல்ல
ஆஹா கடையாது
எங்க ஊர் செய்ட்லல்லா ஏ வீட்டுக் பேரு உண்டு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பேரு உண்டு இந் செய்ட்ல எங்களுக்கு ரெண்டாதா வரு
வீட்டுக்குனா எப்டி என்ன இது எப்டி சொல்றீங்க ப்ரோ சொல்றீங்க அது எப்டி என்னாது
வீட்டு பேர்னா அந்த குடும்பொ கோத்துரத்துன் பேர் இருக்கும்ல
ஆமா
அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு
அது இங்க கெடையாது ஆனா நீங்க சொல்றது வந்து அந்த இதுலருக்கு எங்க அந்த பல்லப்பட்டினு சொல்வாங்க அவுங்க வகையறானு சொல்வாங்க
ஆமா குடும்ப வகையராது ஆமா அதேதா இப்ப எங்க வீட்டு பேர் இப்ப எங்க வீட்டு பேர்ல நெறைய பேரு பாங்க நாங்க எல்லா சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி ஆமா இப்ப எங்கவி
இந்த வகையார கெடையது இந்த பக்கலா கெடையது
அது செரி கெடையாது
ராவுத்தர் அவ்ளோ தா அவ
ஓ ராவுத்தர் அத் செரி
அவ்ளோ தா அதுவே வகையரா அந்த மாரி இந்த எனக்கு தெரிஞ்சி சேலத்துல இப்டி கெடையவே கெடையாது ஆனா வெளியூர்கு வரவங்கள தா வச்சுருக்காங்க நெறைய இந்த பள்ளப்பட்டி அந்த கீரனூர் அந்த ஜமீநாத்தூர் அவங்கள தா நம் வகையரா நெறைய சொல்லுவாங்க ஆனா இந்த சேலத்துல இருக்கவங்களுக்கு அந்த மாரி எது வகையரா கெடயாதுங்க கெடையாது
அது செரியா நா பேசுறது உங்களுக்கு பின்னாடி கேக்குதா எக்கோ அடிக்குதா
இல்லியே ஒரே ஒரு விச ஒட்ட ஒட்ட தா கேக்குது
ஓ நா பேசர்தே எனக்கே கேக்குற மாதிரியிருக் கே
இதுவே உங்க சைட்தா ப்ராப்ளம்ங்க
நா வச்சுருக்கறது ஏற்கனவே ஒரு ஓட்ட மொபைலு
அதனால உங்களுக்கு எக்கோ கேக்குமா இருக்கு உங்களுக்கு அது புரில
இப்பதா திடீர்னு அப்டி இருக்குன்ன
அதா உங்ளுக்கு நெட்ஒர்க் எது முன்ன பின்ன டவுனா இருக்கு ஏரிருக்கு அதனால உங்ளுக்கு கேக்கு உங்ளுக்கு
ம் ம் மூணு மணி ஆயிடுச்சு எப்போ நா இப்டி முழுச்சிருக்கா
தூக்கோ வந்தா நீங் தூங்குங்க எனக்கு எங்கால முழுச்சுருக்க வேண்டா நீங்க தூக்கோ வந்தா தூங்குங்க
எனக்கு தா தூக்கோ வர்ல்லயே
அது கொஞ்சோ நேரோ அப்டிது இருக்கு பைய பக்கத்துலேயே அப்டியே பையன கட்டிப்புடிச்சுட்டு தூங்குங்க தூக்கோ வந்துரு உங்களுக் தூங்கிருங்க
ப்டி இருக்கவா தூங்கவாந்தா நா எதயுமே பாக்க மாட்டே அப்புடியே படுப்ப பேர கூட்டி வெப்பே படுத்த அப்புடியே தூங்கிருவே திரும்ப யாரு எழுப் பு நாலு என்ன பண்ணாலுமே தெரியாது இப்போ கூட கொஞ்சோ நேரத்துக்கு முன்னாடி எனக் குளுர் வந்துச்சுல்ல அப்ப நா வந்து வெளியேப் படுத் இருந்தே லைட்டா கண்ணு அசந்துருச்சு அதுக்கப்பறோ என் தங்கச்சி கூப்ட்டு கூப்புட்டு பா துர்கா காது கேக்கல அவ கால் பண்ணிட்டா அதுக்கப்பறோ தா இவன போயிட்டு பாத்தே அதோட முழுச் ச்சி தூக்கம் போயிரிவே போயிருச்சு காலைல நாளைக்கி என்ன பண்ணனே தெர்ல ஸ்கூல் லீவ் போடவா என்னான்னே
இப்டி முழுச்சுட்ருந்தா அப்றோ எப்டி ப்புடி வேலைக்கி போவீங்க அ ஸ்கூல் போக முடியாது அங்க போய் தூக்கோ தா வரு
தூக்க வந்தா என்ன பண்ண முடியு தூங்கவா மு டியும்
அதா கஷ்டோதா உக்கார முடியல தூங்கி தூங்கி உழுவுறோன்னா க்ளாஸ்ல உங்கனால கான்செட் பண்ண முடியாது உக்கார் நிக்க முடியாது
அவ்ளோதா அவ்ளோதா அங்க போயிட்டு தூங்கி தூங்கி விழுந்தா அவ்ளோ தா
ம் ஓக் அதுக்கு நீங்க லீவு போட்டு வீட்லே இருந்துகுலா அதுக்கு
ஆமா அதா பாக்கணு பையனக்கு ஒடம்பு முடியலைன் சொல்லி கேக்கணு
சொல்லி லீவ் போட்டுகுங்க அவ்ளோ தா
ஏன் கிளாஸு பசங்கள சமாளிக்கிறதுக்கு எந்த மிஸுமே வர மாட்டிக்காங்க
உங்க தமிழ்நாட்ல இக்க எல்லா கிளாஸும் அப்டிதா இருக்கு எல்லா பசங்களும் அப்புடிதா இருக்கானுங்க
எவ்ளோ சேட்ட பண்ணுவாங்க அடிக்கவும் மனசு வர மாட்டிக்கி
ம் மெரட்னா கேக்கவும் மாட்டாங்க
ஆமா மெரட்னா கேக்கவும் மாட்டாங்க டேடர் மிஸ் திர்க்காங்க அவங்க வந்து அடிப்பாங்க அப்போ எனக்கே கஷ்டமா இருக்கும் அதனாலே சொல்லி குடுக்கறதுக் க்கு இதா இருக்கு அவங்க அடிப்பாங்களே இப்பவு அப்புடின்னு சொல்லிட்டு
ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலக் கேக்காதத அடி
ஆமா இதுங்க ரொம்பா வாண்டுக சாய்ங்காலோ நால்ரையா நாலே கால் நால் இருவதாகு அதுக்கப்புறோ ஒன்னு ஹார் நா அங்க இருக்கணு அஞ்சுரைக்குதா வீட்டுக் வருவோ
உம் உம் உம்
வந்துட்டு தொழுகணு டீ குடிக்கணு திரும்ப மொட்டமாடிக்கு போவோ போய்ட்டு அங்க கதைய பேசிட்டு அதுக்கப்புறோ கீழ வருவோ
உம் உம்
இந்த வீட்ல வந்து இந்த ஆஸ்தி காடு இருக்குல்ல அது எப்டி சொல்றது இந்த கிங்கு ஆஸின் சொல்லி விளாடுவாங்கல்ல அத உக்காந்து எல்லாலுல ஆஹ் சீட் டி கெட்டு தா அக்கா தங்கச்சி அண்ணே எல்லாரு சேந் விளாடுவோ
உம்
பக்கத்து வீட்டு பிள்ளேங்க எல்லாரு வந்துருவாங்க மொத்தமா விளையாடுவோ அதுல நேரம் பேய்ரு நல்லா இருக்கு
நா இது வரைக்கு விளாண்டது கிடையாது எனக்கு விளாடவு தெரியாது
அப்பிடியா அது செரி நாலா நல்லா விளா டுவே அப்றோ ஒர்க்கு முடிஞ்சுதா இன்யு இருக்கா
நா பாத்துட்டே இருக்கே பாத்துட்டே உங்கட் பேசிட் தா இருக்க
அது செரி
வேல பாத்துட்டே பேசிட் தா இருக்க
ஓகே ஓகே ஓகே செரி ஓகே நீங்க பாருங்க
ம் சரி தூங்குறதா தூங்குங்க படுத் தூங்குங்க
உம் ஓகே நா கூப்புட்றே
உம் சேரி பாருங்க
ஓகே பய் நன்றி
உம்